ஹலோ எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சு நீங்க
ஆ நானு சாப்ட்டே மதிய என்ன சமையல்
மத்திய குருமா கொழம்பு உங்க வீட்ல
எங்க வீட்ல சாம்பாருங்க இன்னக்கி
சாமி என்ன எல்லாரு ஃப்ரைடே தானே சாம்பார் வைப்பாங்க நீங்க என்ன
இல்ல இன்னைக்கு கொஞ்சோ வேல இருந்ததுங்களா சாம்பார்ன்னா கொஞ்சோ சீக்கரோ முடிஞ்
சீக்கரமா முடிஞ்சிருன்றநாலயா
ஆ ஆமாங்க அதனால சாம்பார் வச்சிருக்கே நீங்க சமயெல்லா நல்லா பண்ணுவீங்ளா
ஆ சமையல் ஓரளவுதா பண்ணுவே அதுவு பசங்களுக்காக தா ஆமா புளிக் கொழம்பு வப்பே சுண்டக்கல்ல கொழம்பு நல்லா வப்பே
சுண்ட கொழம்புனா சுண்ட கொழம்புனா என்ன கொழம்புங்க
கொண்ட கல்ல கொழம்பு
கொண்டக்கடலைங்களா செரி செரி நா கூட சுண்டக்கான்னு நெனச்சே
சுண்டல் சுண்டல் சுண்டக்கா கொழம்பு அதா புளி கொழம்பு சுண்டல் அதுல சுண்டல் சுண்டக்கா பயறு பயறு கொழம்பு மொச்சப்பயறு கொழம்பு
செரி செரிங்க பயரு வகைகல்லா நெறய சேத்துப்பீங்களோ
ஆமா பாசி பயிருனா பசங்க அவுச்சி தந்தா சாப்ட மாட்டாங்க அத கொழம்புல வச்சு கொழம்பா ஊத்தி குடுத்துட்டா சாப்ட்டுப்பாங்கல்ல சாப்பாடோட பெசெஞ்சு அப்டியே குடுத்துர்லாம்ல பாசி பயரு உழுந்த பயிர அவுச்சு குடுத்துருவே ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பு்ரோட்டீன்
ஆ நா நானுமே வந்து பாத்தீங்கன்னா பச்சப்பயிறு வந்து அ அத வேக வெச்சு தாளிச்சு குடுத்துருவேங்க பச்சப்பயிறு சாப்ட்டுக்குவாங்க மத்தபடி கொண்ட கடல வெள்ள கொண்ட கடல கருப்பு கொண்ட கடல இதுதா சாப்ட மாட்டாங்க அதனால அத வந்து நானு தேங்கா அரச்சு ஊத்தி வெப்பங்க நீங்க புளி கொழம்பா வப்பேன்னு சொல்றீங்கல்ல நா வந்து புளி வந்து கம்மியா சேத்துப்பே அதனால நார்மலா நம்ம எப்பொழுது போல வெங்காய தக்காளி எல்லா வணக்கி ஆ நா வந்து வணக்க மாட்டே அத லைட் ஆ இல்ல இல்ல அத லைட்டா வணக்கிட்டு ஆ இப்ப வெங்காயலா அவங்க சாப்பிடும் போது இருந்துச்சுன்னா தனியா எடு த்து வச்சர்றாங்க அதனால வந்து நா என்ன ஆமாங்க நா அரைச்சி வச்சிருவே எப்படின்னா அதெல்லா வணக்கி அதுலயே மசாலா அப்பறோ கொஞ்சம் தேங்கா போட்டு நல்லா அரைச்சிருவே அரைச்சிட்டா அது வந்து வெறும் இது லிக்யூடு மாரிதானே இருக்கும் தண்ணி மாரிதானே
போயிரும்ல ஆமா
தண்ணி மாரி அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நா கருப்பு கொண்ட கடலய என்ன பண்ணுவேன்னா பாதி இப்ப ஒரு ஒரு கப்பு எடுத்திருக்கேன்னா அதுல அரைக்கப்ப வந்து அந்த தேங்க் கா இதோடையே அரச்சிருவே அர அவங்க சாப்பிடாம இருந்தாலுமே அத ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த அரச்சதுல வந்து அந்த தண்ணிலயே உள்ள போயிருல்லங்க அதனால அப்படி சத் த்து கெடைக்குன்னு நா குடுத்துருவே
ம் ம் ம் சரி அதாவது பிள்ளைகளுக்கு வந்து முன்னாடில்லாம் நம்மளாம் அவிச்சு குடுத்தா சாப் ருவோ இப்ப இதுல இந்தமாரி ஏதாவது கலந்து குடுத்தாதா சாப்பிடுதுங்க
ஆமா ஆமா அப்பறோ நா இந்த இந்த ப கொண்ட கடல ஆ வெள்ள கொண்ட கடலயும் இது இதே மாரிதா பண்ணுவே வெள்ள கொண்டகல்லயு கருப்பு கொண்டகல்லயு அதே மாரி பாத்தீங்கன்னா நானு ம் அ மால மாலை நேரத்துல ஸ்கூல் விட்டு வர்ராங்கல்ல பசங்க பள்ளி முடிஞ்சி வரும்போது பாத்தீ ங்கன்னா இந்த பச்ச பயிறு அப்பறோ தட்டப்பயிறு தெரியுங்களா தட்டப்பயிருமே ஆ தட்டப்பயிருமே வந்து பாத்தீங்கன்னா நா ஊற ஊற வச்ச ஊற வச்சு பா செய்வே இல்ல மறந்து ட்டே அப்டினா என்ன பண்ணுவேன்னா ஒர் ரெண்டு விசில் இல்ல இல்லங்க ரெண்டு விசில் குக்கர்ல சேத்து விட்டுட்டோ அப்டினா அது ஓரளவ்க்கு வெந்துரு அத வந்து வெங்காயம் அ வெறும் எண்ண கடுஹு போட்டு
போட்ருவீங்ளா
ஆஆ இல்ல சுண்டல் மாரி செஞ்சி குடுத்துருவே சுண்டல் மாதிரிங்க போது அது கொஞ்சோ டேஸ் ட்டா இருக்கைல அது சாப்ட்டுப்பாங்க
நா வந்து என்னா பண்ணுவேனா அந்த நெ நெலக்கடல இருக்குல்ல கடல இருக்குல்ல கடலைய அவிச்சு குடுத்து ட்டோம்னா அதுலயே ரா கடல இருக்கு பச்சக்கடல அந்த பச்சக்கடலைய வாங்கி அவிச்சு குட்த்து ஒரு சேலட் மாரி போட்ருவே கேரட்டு கொஞ்சோணு வெங்காயம் அதோட கொஞ்சோணு சாட் மசாலா எதாவ்து போட்டம்னா பசங்க சாப்ட்டுப்பாங்க
ஓ ஆனா நா வந்து அஞ்சு நாளுமே பயிர் எதாவ்து ஒன்னு சேத்திக்குவேங்க ஆ நா பாத்தீங்கன்னா திய வெள்ளி, செவ்வா சா வெள்ளி செவ்வானு இல்ல வெள்ளிக்கெழம சாம்பாரு வெப்பே மத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பச்ச பயிற அவிச்சு குடுத்துருவே ஒரு நாள் பாத்தீங்கன்னா அத நா கடஞ்சி கொழம்பாவே வெச்சிருவே பச்ச பயிறுல கொழம்பு
ஆமா நா பச்ச பயிற் நானு பச்ச பயிற் கொழம்புதா வெப்பே பச்ச பயிற கொழம்பு வச்சிருவே கொழம்பு வச்சிருவே கடஞ்சி கொழம்பு வச்சுருவே
ம் பச்சப்பயிறு பாத்தீங்கன்னா பச்சப்பயிறு ஒடம்புக்கு நல்லது
ஆமா அது கொழந்தைகள்லிருந்து எல்லாருமே சாப்பிடலா பச்சப்பயறுன்றது சிக்ஸ் மஸ் சாலிட் ஸ்டாட் பண்ற சிக்ஸ் மன்த்து பேபிலருந்து எல்லாருமே வந்து சாப்பிடலா ஆ அது வந்து சீக்கிரமா செமிக்கிற சக்தியுங்கூட பச்ச பயறு அதுனால நா வந்து பச்ச பயிற வந்து அவிங்ளுக்கு கொழம்பா வச்சு குடுத்துருவே பெஸ் டிஃபன்கே நம்ம பச்ச பயற வச்சு ஸ்கூலுக் குடுத்து உட்டம்னா சாப்ட்டு வந்துருவாய்ங்க இதுவே நம்ம தனியா குடுத்தம்னா பசங்க சாப்பட மாட்டாங்க இந்த மாரி குடுத்தம்னா அவங்க சாப்ட்டு வந்துருவாங்க வீட்லயு எல்லாருமே சாப்ட்டுப்பாங்க அதுனால நமக் கு வந்து அது வந்து பிரச்சன கெடயாது அது வேணா கருப்பு உழுந்த அ விச்சு குடுத்தம்னா அத தனியா அவிச்சு குடுத்தம்னா சாப்ட்ருவாங்க கருப்பு உளுந்து ஒராள் சாப்ட்ருவோ கருப்புழுந்து இருக்குல்ல
அது எப்டி செய்வீங்க
கருப்பு உளுந்து வந்து நம்ம நைட்டே ஊற வெச்சிரணு உங்களுக்கு எவ்ளோ தேவையோ அத ஊற வச்சுட்டு காலைல நம்ம எப்பிடி இந்த பச்ச பயிற வேக வெக் கிறமோ அதே மாதிரி தண்ணி ஊத்தி வேக வச்சி அதுனால நல்லா ஒரு அஞ்சாறு விசில்வுட்டம்னா நல்லா கொழய வெந்துரு அத எப்பயும் போல தாளிச்சு குடுத்தம்னா நல்லாருக்கு உப்பு போட்டு நல்லா தாளிச்சுருவே ஆமா கருப்பு உளுந்து அது நல்லதில்ல போன் ஸ்ட்ரென்த்துக்கு நல்லது தான மேக்சிமோ அது கேள்ஸ்க்கு நல்லது பசங்கனா வந்து பின்னாடி வேலைக்கு போம்போது அவிங்களுக்கு பா ஸ்ட்ரென்த்து வேணுமில்ல எனக்கு எங்க அம்மா அப்படிதா செஞ்சு குடுப்பாங்க அதுல கொஞ்சோ நல்லெண்ணய ஊத்தி குடுக்கும் போது அதுகளுக் கொஞ்ச நல்லாருக்கு சாப்புடும்போது அது மேல கொஞ்ச நல்லெண்ணய ஊத் த்தி கொஞ்சோ குலு குலுன்னு குடுத்தோம்னா அது நல்லா இருக்குமா அதனால வந்து களியா சாப்பட மாட் டிகிறாங்கல்ல கருப்புளுந்து இந்த க உளுந்த கஞ்சி உழுந்தங்குழ் குடிங்க அப்டின்னா சாப்பட மாட்டிதுங்க அதுக்கு பதிலா இந்த மாரி பயரா நம்ம அவுச்சு குடுத்துட்டோம்னா
உ
சாப்ட்ருவாங்கல்ல அதனால வந்து அந்த மாரி அவுச்சு குடுத்துடுறது
நா வந்து பாத்தீங்கன்னா இப்பதா இத கேள்வி படுறேங்க நானு இனி அது மாரியே செஞ்சு
இல்ல ஈங்க வந்து இப்ப எங்க ஏரியா செய்டு அந்த சௌரா ஷடால்ன்னு சொல்லுவாங்க அவுங்க பாத்துக்கோங்க விப்பாங்க இத கருப்புலந்து விப்பாங்க உரிதாள் உரிதள்ன்னு விப்பாங்க மேக்சிமோ அது வந்து இந்த சைடு வந்து விப்பாங்க என்னான்னா பச்சப்பயிறு கருப்புளுந்து சுண்டலு அ அப்புறோ வெள்ள சுண்டலு கருப்பு சுண்டலு பட்டாணி வெள்ளா பச்ச பட்டாணி இந்த மாரி வெள்ள பட்டாணி இருக்குல அந்த மாரி இந்த மாரிலா விப்பாங்க அத நம்ம வெளிய வாங்கி சாப்பறதுக்கு இந்த மாரி வீட்லயே கூட ச சாப்டலாம்ல அது வந்து டேஸ்ட்டா இருக்கு அத பத்து ரூவாய கொடுத்து வாங்குறாங்க நம்ம செஞ்சு வீட்ல வந்து செஞ்சு தர்றத இதுக சாப்பிட மாட்டங்கீதுக
நா வந்து பாத்தீங்கன்னா நா எப்படி சாப்பிடுவேனாங்க அ கருப்பு உளுந்து சேத்துக்குவே ஆனா நீங்க இப்பதா நா இது கேள்விப்படுறே நா வந்து ஊற வச்சு ம் ஊற வச்சி நா வந்து ஆட்டிப்பே ஆட்டி அத வந் து க உளுந்தங்கஞ்சின்னு சொல்லுவாங்கில்லங்க
அதா அதா உளுந்தங்கஞ்சி ட்ரைப் பண்ணி நானு கொடுத்தே கருப்பட்டி போட்டு காய்ச்சி அந்த மாரி குடுத்து பாத்தே அத நானே சாப்பட மாட்டே அதனால எங்க அம்மா திட்டுவாங்க நானே சாப்பிட மாட்ட நீ ஏ சாப்டமாட்டிகே ஒ புள்ள எப்டி சாப்டு அப்டின்னு சொல்லி திட்டுவாங்கா நானே வந்து உழுந்த பயரா அவிச்சி கொடு த்தா சாப்ட்ருவே உழுந்த கஞ்சி சாப்பிட மாட்டே
இல்லங்க நா வந்து அப்படி தா சாப்பிடுவே நா வந்து அத ஆட்டி அ ஒரு இதுல கொஞ்சோ தண்ணி நல்லா நெறைய ஊத்திப்பே தண்ணி நெறைய ஊத்திட்டு பாத்திங்கன்னா நல்லா அத கொதிக்க வச்சுட்டு நா எப்பவுமே எல்லா எந்த ஒரு இதுக்குமே வந்து ந வெள்ள வெள்ள சர்க்கர சேக்க மாட்டே நாட்டு சர்க்கர நாட்டு சக்கர தா சேப்பே நாட்டு சர்க்கர சேத்து அத வந்து கஞ்சா குடுக்கும் போது குழந்தைங்க இனிப்பா இருக்குல்ல இனிப்பா இருக்கும்போது வந்து பாத்திங்கன்னா சாப்ட்டுப்பாங்க அதனால நா வந்து உளுந்தங்கஞ்ச கஞ்சா வச்சு வாரத்துக்கு ரெண்டு நாள் குடுத்துருவேங்க இது மாதிரி உளுந்த கஞ் சி அப்புறோ வந்து பாத்தீங்கன்னா பயிரு வகைகள் இதெல்லா ம் இதெல்லா குடுத்துருவே இப்டி குடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு கோ தேவையான சத்து கெடைக்கு
பயிரு வைப்பே ஒரு நாள் பச்சை பயிரு வைப்பே ஒரு நாள் ஏதாவது சுண்டல் அதாவது கருப்பு சுண்டலா இருந்தாலு செரி வெள்ள சுண்டலா இருந்தாலு செரி இல்ல அந்த பச்ச பட்டாணி அந்த அந்த சுண்டல் ஏதாவது ஒண்ணு அது மாரி வாரத்துல ஒரு ரெண் டு நாளு எக்கு ஏதாவது ஒண்ணு ஏ எப்படியாவது பிள்ளைகளுக்கு ப்ரோட்டீன் கடைக்கணும்ல அதாவது அந்த காலத்துலா வந்து கம்மங்கூழு கேப்பகூழு அப்டி இப்டின்னு சாப்ட்டாங்க சோள தோச இந்த காலத்துல இது இதுக எங்க அப்புல்லாம் சாப்டுதுகளா அந்த மாரில்லா இதுகளுக்கு எதுவு கெடைக்க மாட்டேக்குது சத்து வந்து அம் இம்யூனிட்டி வந்து இல்ல அதுங்களுக்கு அதனால என்ன பண்றது இந்த மாரி எதாவ்து நம்ம பண்ணிதானே இது பண்ண வேண்டியது எதுலயா ஒன்னுல கலந்து கீரையே குடுங்களே கீரையே கடைஞ்சு குடுத்தா அத சாப்ட மாட்டியதுக அதே ஒரு சப்பாத்திக்குள்ள அத போட்டு கீரை வேக வச்ச அரச்சு ஊத்தி இந்தா கிரீன் சப்பாத்தினு குடுத்தா சாப்ட்ருதுக
ஆமா நீங்க இப்போ சொன்னோனதா எனக்கு நியாபகம் வருது பச்சப்பயிறு வந்து பச்சப்பயிறு கடலப்பருப்பு அப்பறோ வந்து பாத்தீங்கன்னா உளுந்து ஆ அரிசி இது மூனையு வந்து நான் வந்து ஒன்னா போட்டு ஆட்டிருவாங்க ஆட்டி அதுல கொஞ்சொ ஒரு ஒரே ஒரு பச்ச மொளகாதா போடுவே காரோ அதிகோ சேக்க மாட்டே ஏனா கொழந்தைங்க சாப்படுறதுனால ஆமா அத தோசையா ஊத்தி ப்ப சட்னி வச்சு குடுத்துட்டோனா அப்ப ஒரு ந ஒவ்வொரு ஒ ஒவ்வொரு வாரமு ஒவ்வொன்னு பண்ணுவே
நா வந்து பச்ச பயிர் தோச செய்வே
அதுதா தோச செஞ்சு குடுப்பேங்க தோச செஞ்சு குடுத்தன்னா கொழந்தைங்க சாப்ட்டுக்குவாங்க எல்லாமே அ தோச ஒரு வாரோ ஆ ஒரு வாரோ பாத்தீங்கன்னா அவிச்சு குடுத் துறது ஒரு வாரோ கொழம்பு இப்டி வந்து பயிறு வகைகள் வந் அவங்களுக்கு சுண்டலாவோ இல்ல இந்த மாதிரி தோசையோ இல்ல வெவச்சோ இப்டி வாரத்துல ஒரு நாள் ரொம்ப ஹெல்த்தியா குடுத்துருவேங்க இப்டிதா இப்ப இருக்க கொழந்தைங்களுக்கெல்லா இப்டிதா குடுத்து ஆகணு இல்லாட்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்ல இப் ப்ப இருக்கிற உணவுகள்லா கடைலேல்லா வாங்கி குடுத்தன்னா கொழந்தைங்க வீணா போயிருவாங்க அதனால தாங்க நா வீட்லயே எல்லா ரெடி பண்ணி குடுத்தர்றது
நானு அப்டிதா வீட்லயே சத்துமாவு அரச்சு வச்சுக்கிறது அந்த சத்து மாவு வந்து சின்ன புள்ளையா இருக்கும் போது கூழா கரைச்சு குடுத்தா குடிக்கிறாங்க இப்ப என்ன பண்றாங்க கூழா கரைச்சி குடுத்தா குடிக்கிறது கெடையாது அது இனிப்பு போட்டால் குடுத்தாங்க
சேரிங்க அ நா இன்னொரு நாள் ஃபோன் பண்றேங்க ஆ செரிங்க